ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நல்லா இருக்கோ
ம் நல்லா இருக்கோ சாப்ட்டாச்சா
இல்ல இனிமேதா
ம் ஏங்க ஏங்கழுத லேட்டா சாப்றீங்க
பத்தரன்னு நினைச்சட்டங்கள் பாத்தா பதினொன்ற
ஆ ஆ சண்டே அப்டினா ஸ்பெஷல் ம்
நீங்க மட்ட மட்டனா
மட்டன் மட்டன் ஹாஃப் கேஜி சிக்கன் ஹாஃப் கேஜி பெருசு மட்டன்தா சாப்பிடு மத்தவுங்களுக்கு சிக்கன் அது என்ன பிரியாணி செஞ்சு குடு பிரியாணி செஞ்சு குடுன்னு அவ்ளோ படாப்படுத்துனுச்சு நா ஒடம்பு முடியலேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரோ அங்க போடுவாங்க வா போவோ அப்டின்னு சொல்லி வச்சிருக்கே முடியலங்குறே மெனக்கட்டு சொல்றேங்கள் காலையில எனக்கு மொடம் சரியில்ல பாப்பா என்னால நின்னு செய்ய முடியா
வெளில போயிருந்தேன்னா போற வழியில ஒரு பிரியாணி கடையில கூட்டோ அவ்ளோ கூட்டோ என்னன்னு தெர்ல எதுக்கு இவ்ளோ கூட்டோ இந்த கட அதுவு ஒரு இதெல்லா கெடையாது இந்த தேவ அந்த மாரி ஹோட்டல்லா கெடையாது நார்மல் கடதா அதுல்ல ஏ இவ்ளோ கூட்டோ நிக்குது ஆனா பிரியாணிதா போட்டுட்டு இருந்தாங்க தட்டி தட்டி போட்டு ட்ருந்தாங்க சேரி அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே போயிட்டோ திருப்பி ரிட்டர்ன் அதே வழியா வரும்போது அந்த கூட்டோ வந்து க்யூவா நிக்க வெச்சுட்டாங்க
ம்
பிரியாணி வாங்க க்யூவா நிக்குது அத்தனைக்கு நேத்து சனிக்கிழம
அதான் பாரு
பாரு அது அதுதா சொன்னா ஒரு பிரியாணி வாங்குனா ஒரு பிரியாணி ஃப்ரீனு போட்ருப்பாங்க அதுனாலதா இவ்வளோ கூட்டோ வந்து நிக்குது அதா அப்படில்லா இருக்காது ஒரு வேள டேஸ்ட்டு நல்லா இரு க்குமோ என்னமோ அதுக்காக வந்து நிக்கிறாங்கா நம்ம ஊர் ஆளுங்கள பத்தி தெரியாதா
அதா ஃப்ரீயா குடுத்தா ஃபினாயல கூட குடிப்பாங்கென்ற மாதிரி
ஃப்ரீனாதா இவ்ளோ கூட்டோ வந்து நீக்கு வேற எதுக்கு இருக்காது அந்த கட இப்பதா ஓப்பன் பண்ணிருக்காங்க போல
ஆமாங்கலி கடையெல்லா ஓப்பன் பண்ணா அப்படிதா ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ சொல்றா
ம் அ அந்த வெயிலுகேள் அவ இவ்ளோ வெயில்ல நிக்க கூட முடில அந்த வெயில்ல க்யூல நிக்குறாங்க வெளில வந்து ஹோட்டெல்லருந்து வெளில க்யூ வந்து வெளில பேய் ஏதோ கோயிலுக்கு
ப்ரசாதம் வாங்க நிக்குற மாரி
அது மாரி நிக்கிறாங்க
அதா
எனக்கு வேற ஒரு ஆர்வ அப்புடி என்னதா அங்கருக்கு போய் பாப்பே சனிக்கிழமையா இல்லன்னா போய் பாத்தட்டு வந்துரு
ஒன்னா சாப்பிட மாட்டியா சாப்புட்றியா இர ப்போ
ஆமா கேர்ல்
சாப்புட்றியா
எடத்த வாங்கிட்டேனா நானு
ஆமா அதனால சாப்ட ஆரம்பிச்சிட்டியா
வாமா அத சொல்லலையா ஒன்ட கத கதயா ஃபோன்ல பேசி றோ இது ரெக்கார்டு ஆகல பாரு
அதா
வேன்னா ரெக்கார்ட் பண்ணணும் அப்பப்போ
இல்ல நீ எட சொன்ன எட வாங்கனா சாப்பிடுவண்ணு நானு மறந்துட்டே அத கேக்குறதுக்கு
அ அ காய்த்றிட்டல்லா சொன்னாங்க ஒன்டா சொல்லலபார் அவுங்ளே அவுங்ளே சொன்னாங்க அப்போ அப்ப இவ்ளோ நாள் என்ட்ட பொய் ஏமாத்திருக்கீங்க நீ பொய்லா சொல்லல ஜஸ்டு வந்து எதுக்காக பண்றோங்றத சொல்லாம இருந்தே அது நடக்கணும்ன்னு சொல்லிட்டு அப்டின்னா
ஆமா அப்ப ஏன்ட மட்டு சொல்லிட்ட
எல்லார்டையு சொன்னா அது நடக்குமா கேர்ல்
ஐயோ ஐயோ சேரி சேரி சாப்புடுங்க எல் நல்லா சாப் புடு ஒடம்ப ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கோ கேர்ல் ஜிம்முக்கு போலாமா கேர்ல்
எங்க இருக்கு இங்க
இங்க கும்பகோணத்துல ஜிம் இல்ல அட ஏ கேர்ல்
இருக்கு கேர்ல் அமௌண்ட் அதிகமா சொல்றாங்க நா ரெண்டு மூணு எடத்துல விசாரிச்சே பணக்கட்டு போறதுக்குல்ல ரெண்டாய்ருவா குடுத்து போற அளவுக்குலா நா வந்து அவ்ளோ பணக்காரி
ரெண்டாய்ருவாலா இல்ல கேர்ல் மாச ஐநூரூவாதா வாங்குவாங்
ஐநூருவா நா எங்க வேணாலு போயிருப்பே நா ரெண்டு தடவ மூணு தடவ எல்லத்தையு கேட்டு பாத்து எல்லா எல்லா நீ விசாரி ஒனக்கு தெரிஞ்சு வேற
ரெண்டாய்ருவானா ஹோல் ஹோல் ப்ராசஸும் ரெண்டாய்ருவா சொல்லிருப்பா ஒனக்கென்னா ப்ராசஸ் வேணுமோ அதுக்கு தவுந்த மாதிரி சொல்லு இப்ப வயிறு கொறைக்கணுமா இல்ல ஒடம்பு கொறையணுமா வேற எதுவு பண்ணனு அத மட்
நீ என்ன ப்ராசஸ் போற வயிறு கொறையறது தானே
வ தொப்ப கொறையணு அது மட்டும்தா அது கொறைஞ்சாலே போதும் ஒடம்புல எனக்கு அது கொறைஞ்சா போது வயிறு கொறைஞ்சா போது அ நானு யோசிச்சே நேத்து இதா நேத்து எ ப்ரென்டு ஒருத்தவங்க மீட் ஆனாங்க எண்ட வந் து அவுங்க ஜிம்மு ஜிம்முக்கு வந்து ட்ரெய்னராதா போய்ட்டுருக்காங்க லேடிஸு அவங்கள்ட்ட நா விசாரிச்சே அப்ப சொன்னாங்க இது மாரி நீங்க ஒர்க் அவுட் பண்றது நல்ல விஷ யம் தானா அத ஏ வந்து பாதில போய்ட்டு நிறுத்தணு நீங்க கண்டின்யூ பண்லா இல்ல சில பேரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு விட்
இல்ல கேல் எக்யூப்மெண்ட்ஸ்ல பண்றது தாங்கள் அது எஃபெக்டிவா இருக்கு நம்ம வெறும்னே பண்றோல அது எஃபெக்டிவா இல்ல
இல்ல அதுக்குன்னு வே வேணுல்லா கேல் உடம்பு ம்
அதுக்குதா எக்யூப்மெண்ட்ஸக்காக தா நா போனே
இவர போ போங்கற போவே மாட்டேங்கிறாரு சாப்ட்டு சாப்ட்டு நல்லாத்தூங்கி வயிறபெருத்து வச்சிருக் க நல்லா நின்னாக்கா போலீஸ்காரனுவ மாரி தள்ளிட்டு நிக்
போலீஸ்காரங்க தா கேல் ஃபிட்டா இருக்கணு
அவைங்க தா அப்டி நிக்கிறாங்களே தொப்பைங் கொப்பைம்மா
உட்காந்தே வேல செய்றவங்களுக்கு அப்டிதா இருக்கு அவங்க அண்ண உக்காந்தே வேல செய்றாங்க அதனால அப்டி இருக்கு
அப்ப அதனாலதா போங்கறே
போறதுக்கு நேர இருந்தா போற நேரத்துல ஒரு ஆயிரூவா சம்பாதிக்கிறதுக்கு வழிய பாப்
ம் ம் நம்ம உடம்பும் நல்லா இருக்கணு அதையு தா பாக்கணு
ம்
போறே போறே ஒன்னாந் தேதி ஒன்னா தேதி பல ஒன்னா தேதி ஆயிட்டு
என்னது
ஒன்னா தேதி போறே ஒன்னாந்தேதி தேதி போறேன்னு சொல்லி பல ஒன்னா தேதி ஆயிட்டுன்னு அவரு இன்னு
நீ நீ போறத இருந்தா சொல்லு நா வரே
ம் சொல்ற ம் ஒரு டெய்லி இல்லனாலு ஒரு ச சாட்டர்டே சண்டே அது மாரியாவது போய்க்கலாம்ல
நேத்து பேசனல்லா ஆயிசான்னு
ஆமா
அது சென்னையல ஜிம் டிரெய்னர்ரா தா இருந்துச்சு
அவங்கதா அவங்கதா என்டயு பேசுனாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்
கேள் அது என்னோட நாத்தனார் கேள் சொல்லலையா கேள் உன்ட்ட
அத சொல்லலையயே நீங்க
அவ்ளோ நேர பேசிட்டு அப்ற என்னதா சொன்னிச்சு அது
அது தானா அவங்க ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு கட் ஆயிடு ச்சு அதுக்கப்புற எதுவு நாங்க பேசல
உஹ
சரி நெக்ஸ்ட் நாளைக்கு பேசிக்கலா நாத்தனாரா
போன் பண்ணியா நீனு
ஆமா ஆமா நான் போன் பண்ணி பேஸ்
ஆமா சின்ன மாமியார் சின்ன மா மியாருது பொண்ணு
அந்த பொண்ணு தா சொன்னுச்சு அதுட்ட தா கேட்டே எனக்கு புடிச்சிருக்கு அந்த இது ட்ரெயின் பண்றது அதனால நா இந்த ஒர்க்க எடுத்துக்கிட்டே அப்டின்னு ரொம்ப நல்லது தா அப்பப்போ சொல்லுங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணுமா
ம் அது வேனா கரெக்டா வச்சு ஃபிட்டா இருக்கு கு கேள் கருப்பா இருக்கு ஆனா கரெக்டா இருக்கு ஆளு
கரட்டாதா இருக்கணு அப்புற என்ன கேர்ள் கையில ஆலல்லா வச்சுக்கிட்டு
உடம்பு கரெக்டா வச்சிருக்கு அது சென்னையில தா இருந்துச்சுக் கேள் இங்க இங்க எங்க இது எடுக்குதுன்னு என தெரியா ந அதை பத்தில்லா விசாரிக்கலையே
இங்க எடுக்குது அதையு எனக்கு தெரியாது
அது நேத்தே ரெண்டு மூணு தடவ கால் பண்ணிச்சு கேள் நான் மெசேஜ் போட்டுட்டு நா அப்றமா பேசுறேன் நான் கொஞ்சோ வேலையில இருக்க அப்டின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு வுட்டுட்ட அது ரெண்டு மூணு தடவ இப்போ ஏ எதுக்கு இந்த இதுக்கு கேட்டுச்சா சரின்ட்டு ஒடனே பேச கூட இல்ல ஆ ஆட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பேசாம வுட்டுட்ட அதுக்கப்புறமேட்டு அது ரெண்டு மூணு தடவ பி எஃப் போட்றதுக்காக கேட்டுச்சு அப்ளை பண்றதுக்காக பேச நேரம் கெடைக்காம அது ல்லாம் பேசுறதே கெடையாது ஆனா நல்ல
ஆ சேரி வுடு கும்பகோண ல இருக்க பட்டீஸ்வரத்துல எங்கயோ ஓப்பன் லா பட்டீஸ்வரத்துலயே இருக்கு ஆமா அப்படியா அது என்னன்னு தெர்ல உம்
சுனா நம்ம போவோம் அதுட்ட கேக்ற இதுக்காக நம்ம வேலைக்கு அது நெனச்சுக்கு அதுவு சொல்லல பாரே எங்க அண்ணி தான
அதான் அதுவு சொல்லல உம் சொல்லல நம்பளும் நம்ப ஒடம்ப பாரத்துக்கணுங்க என்ன பண்றது
ஆமா
ம் போவோ ஏங்க
அ அது ஆனா நல்ல நான்வெஜ் சாப் பிடுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க ஒழிச்சு வக்குதுன்னு தெரியல எல்லாம் அதா எல்லாம் ஜிம்ல போய் சரி பண்ணிடுது போல அதோட ஒடம்பு மட்டும் அப்படியே இருக்கேன்னு நான் சொல்லுவேன்
ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணுமாங்க டயட்டு
அது ஒண்ணு ஃபுட் கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்காது நல்லா சாப்டும் அது எல்லாமே
உம் அப்ரோ எப்பிடி ஃபிட்டா வச்சிக்குது
அதுதான் அது சாப்ட்டுட்டு போய் எக்சர்சைஸ் பண்ணிடும் போல
அதான சாப்ட்டு சாப்ட்டு எக்சசைஸ் பண்ணிருணுமா
அதெல்லா க அத நல்லா கரெக்ட் பண்ணி வச்சிரும் போல அது எங்க ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கு
அது ஃபுட் கண்ட்ரோல்ன்னு சொல்லல டயட்டு பிளஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க நான் அதா சொன்ன விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் டபுள் மடங்கு ஏறிடுங்கிறாங்களே அப்பிடின் கெட் டா ஆ நீங்க ஏ விடுறீங்க லைஃப் லாங் பண்ணலாமே அது எக்சசைஸ் தானே அதுல என்ன தப்பு இருக்கு தப்பல்லாம் ஒண்ணும் இல்ல பணம் கட்டணும்ல மாசம் மாசோ அப்டினு அப்டின்னு நா சொன்ன ஆமா அது உண்மதா அப்பிடின்னாங்க பணம் கட்டணும் ஐநூறு ரூவானா ஓகே குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ப
ஆ இனிமேய ஐநூறு ரூவா எல்லாம் கெடையாது கேள் இங்க நான் ரெண்டு மூணு எடத் த்துல கேட்டுட்ட இங்கே இங்க ளோ மெயின்ல கூட கெடையாது இங்க அறிஞர் அண்ணா ஸ்கூல் இருக்குல்ல அது பக்கத்துல ஒரு ஜிம் இருக்கு பல காலமா அங்க இருக் கு அங்கயும் கேட்ட அங்க வந்து ஏசி ரு ஜிம்மா அதனால ரெண்டாயிரூவா வாங்குது
நமக்கு ஏ சிலாம் வேணா வேற்க விறுவிறுக்க வேல பாத்தா போதும்
அப்பிடின்னு சொல்லிட்டேன் அவங்கனா ஏ சி தான் மோஸ்ட் ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு ஏ சி யா தான் போட்டிருக்காங்க அதனால ரெண்டாயிர் ரூவா சொன்னாங்க இன்னொரு எடத்துல கேட்டே அவங்களும் ஆயிது ஐநூரூவாய்க் கி எங்கேயுமே சொல்லல எனக்கு நான் ரெண்டு மூணு எடத்துல கேட்டுட்டு இவ்லோ அமௌண்ட் டல்லா குடுக்க முடியாது வெச்சுருக நான் நிப்பாட்டிட்ட அந்த ஐடியாவ தூக்கி ஓரமா வச்சுட்ட
கொடுக்க முடியாததுனாலும் அப்ரோ என்னதான் பண்றோங்க அல்ல எஞ்சு நம்மளாலையும் பண்ண முடியல அப்றம் என்ன தா வலிய
ம்
நமக்குனு கொஞ்ச நம்மளே பாத்துக்கிட்டாதா ஆ சரி சிஸ்
நா கால் பண்ற ம்